ஹலோ ஹலோ கேக்ல தோழி எனக்கு வாய்ஸ் கேக்கல தோழி
அ இப்ப கேக்குதுங்ளா
ஆஹ் ஆஹ் கேக்குது ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட் ட்டு ஆஹ் இப்போ நெறைய பேரு வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு வெளிய போய் உணவுக் கள் சாப்பிட்றாங்க ல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரு ஒரு ஏதா ஒன்னு வீட்டுல வந்துட்டு நமக்கு சமைக்க கஷ் கஷ்டமா இருந்தாவோ இல்லன்னா வந்துட்டு பசங்க கேக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது டக்குன்னு வந்துட்டு ஒரு ஆட்ரு பண்ணி சாப்பிடுறதோ இல்லன்னா வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்றதோ அந்த மாரிலா நம்ம பண்றோ இல்லையா அந்த மாத்ரி பண்றது நமக்கு தெரியுது அது வந்துட்டு ஒடம்புக்கு கெடுதல்ல நம்ம வந்து ட்டு அந்தமாரி சாப்டக் கூடாதுன்றது நமக்கு நல்லாவே புரியுது மனசுக்கு ஆனா வந்துட்டு இருந்தாலும் ஆஹ் சரி எண்ணிக்காச்சு ஒரு நாள் தானே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ தானே போய் சாப்பிட்லா அப்படின் ஏன்னா நெறைய விஷயங்கல வந்துட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நரய நியூஸ்ல கேள்விப்பட்றோ இந் மாத்ரி இந்த ஹோட்டல்ல சாப்ட்டு இந்த மாரி ஆய்டுச்சு நிறைய பேருக்கு இந்த உணவ சாப்ட்டு அந்த மாதிரி கெட்டு போன உணவ வந்துட்டு பரிமாறிட்டாங்க அப்படின்தா நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்றோ அப்டி இருக்கும் போது வந்துட்டு நம்ம அத வந்து எப்டி அவாய்ட் பண்ணலா எப்டி வந்து அத வந்து ப்ச் நமக் கு அ மன மனசுக்கு கேட்டாலு வந்துட்டு நம்ம வந்து சேரி ஓகே ஒரு தடவ தான என்ன ஆயிட போது அப்படின் சொல்லிட்டு நம்ம வெளிய போய் சாப்பட்றோ இல்லியா அந்த மாரி விஷயங்கள் எல்லா எப்படி தவிர்த்து நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆஹ் லைஃப வந்து முன்னேற்றி கொண்டு போறது அப்படின் சொல்லிட்டு உங்ககிட்ட கேக்கலான் நென ச்ச தோழி நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா தோழி செரியான கேள்வி தா கேட்ருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்ன்னா நெறைய பேர் வந்துட்டு என்க்காது ஒரு நாள் தானே அப்டின் சொல்ட்டு போய் சாப்டுவாங்க அந் மாரி போய் சாப்பட்றது தப்பில்ல ஏனா வந்து மாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி சாப்பட்றது நல்லத் தா இப்போ சில சமயோ வந்துட்டு நமக்கு வீட்ல சமச்சு சாப்டறதுக்கான சூழ்நிலை இருக்குதுங்கும்போது வீட்ல சமச்சு சாப்ட்டுக்கலா பெருசா வந்து வெளிய வாங் சாப்டணுனு அவசியமில்ல இதே சில சமயோ வந்து வீட்ல யார்க்காவது ஒடம்புக்கு முடியில இல்ல வந்து சமைக்கற ஆளுக்கே அம்மாவுக்கே வந்துட்டு இப்ப ஒடம்புக் முடியில அப்டிங்கிற சமயத் துல வெளிய வாங்கி சாப்பட்லா ஏனா அந்த மாரி தா பெரும்பாலு வீட்ல பண்ணுவாங்க இப்ப அவங்களுக்கு வந்து ஒடம்புக்கு முடில இல்ல வேற யார்க்கா ஒடம்புக்கு முடில அப்டினா அந்த மாரி சமயத்துல எளிதான உணவு வந்து பாத்தீங்கன்னா இட்லியு அந்த மாரி தா வந்து டாக்டர் எழுதி குடுப்பாங்க இந்த மாரி சாப்டுங்க அப்டின்னு சோ அந்த மாரி சமயத்துல நம்ம வந்து வாங்கி சாப் பிட்லா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க நெறைய எடத்துல வந்து இந்த மாரி தவறு வருது கெட்டுப் போன உணவு வந்து பரிமாறிட்டாங்க அது வ சின்ன ஹோட்டல் பெரிய ஓட்டல் அந்த மாரி எதுவு கெடையாது பொதுவா எல்லா ஓட்டல்லயு தவறுகள் வந்து அந்த மாரி நடக்கறத் தா நீங்க முடிஞ்சளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி பாக்கும்பொழுது நீங்க அஸ் சைவ ஓட்டலுக்கு போறத விட சைவ ஓட்டல் அதுலயு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே போட்ருப்பாங்க ஆஹ் இங்க வந்து சுத்தமான இதுல வந் து செய்யப்படுவோ அப்படின் சொல்ட்டு அவங்க சில ஓட்டல்ல வந்து மென்ஷன் பண்ணியே போட்ருப்பாங்க அந்த மாரி நீங்க போடி போய்க்கலா அப்படில்லனா மெஸ்ஸு மெஸ்ஸு அந்த மாரி நீங்க போய்க்கிட்டீங்க அப்டின்னா வீட்ல வந்து நம்ம எப்டி பண்ணுவோமோ அதே மாரி தா வந்து அங்க சமைப்பாங்க அதனால நீங்க வந்து மெஸ்ஸுக்கு போய்க்கலா அது வந்து எந்த ஒரு மாற்றம்மே இருக்காது நீங்க வீட்ல உணவு சமச் சாப்ட்டீங்னா எப்படி இருக்குமோ அதே சுவைல தா இருக்கு இல்ல நா கொஞ்சோ வந்து எனக்கு நல்லா ஒரு நான்வெஜ் வந்து பாக்கறே அப்படின்னா நீங்க நான்வெஜ்ஜுமே வந்து ஆட் பண்லா ஆனா வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ ஒரு நல்ல ஹோட்டலா நல்லா எப்படி சொல்றது ஏற்கனவே வந்துட்டு ஒரு இந்த மாரி சாப்ட்டாங்க யாருக்கு எதுவு ஆகல அப்படிங்கறத நீங்க வந்து ஆஹ் இத உறுதிப்படுத்திக்கணு உறுதிப்படுத்திட்டு அப்பறோ வந்து நீங்க இது பண்ணிக்கலா தோழி
கண்டிப்பா ஆஹ் நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதா நா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க இருக்கற ஊர்ல எப்டின்னா அதுவு எங்களோட ம் அம் சொந்த ஊருன் சொல்லுவாங்ல்லியா அந்த மாரி சொந்த ஊர்ல போனீங்கன்னா வந்து எங்க ஊர்ல வந்ட்டு அந்த மாரி நா நான்வெஜ்ஜு உணவு கள் தா வந்துட்டு ரொம்ப ஆஹ் ரொம்ப விருப்பப்பட்டு எல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு நாங்க ஒரு நாங்க எ எங்க வீடு வந்துட்டு ஒரு வீதில இருக்குன்னா அந்த வீதிலே ரெண்டு கட இருக்கு சில்லி சிக்கன் போட்றது அந்த மாதிரி வந்துட்டு ஆஹ் அந்த சிக்கன்லயே டிஃப்ரெண்ட்டா ருந்துட்டு ஒரு வெரைட்டியா ஒரு அ கிரேவி அதுக்கப்றோ சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய விக்கறது அஹ் இப்ப அங்க இருக்கறவங்கல்லா என்ன பண்வாங்கனா நெறைய பேர் வயதானவர்கள்லா இருப்பாங்க வீட்ல அவங்க என்ன பண்வாங்க ஜஸ்ட் ஒரு வீட்ல ஒரு சாதம் மட்டு வெச்சு ட்டு என்ன பண்வாங்க நா கடைக்கு போய்ட்டு வெ டிப்ரன்டா வெரைட்டியா வந்துட்டு வாங்ட்டு வந்து சாப்பட்றது அந்த மாரிலா பண்வாங்க அதுவு நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரிய ஹோட்டல் கெடையாது சின்னதா ஒரு மெஸ்ஸு தா ஒரு ஜஸ்டு ஒரு மூணு பாத்தரத்துல வந்துட்டு ன் அந்த வெரைட்டியா ஒரு கொழம்பு ஒ ஒரு ஒரு சைட் டிஷ் மாதிரி அதுக்கப்பறோ ஒரு அ ரசமோ அந்த மாதிரி வந்துட்டு வெச்சு விக்கறது அந்த மாரில்லா பண்ணுவாங்க அந்த மாரி வாங்கிட்டு வந்து சாப்பட்றாங்க நெறைய பேரு அந்த மாதிரி ஆஹ் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜு ஒரு அசைவம் சாப்பட்றதுக்கு பதில அ சைவம் சாப்ட்டா வந்துட்டு நமக் ஒடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையு பண்ணாதுன் நெனைக்கறே அப்டி பாத்தீங்கன்னா இந்த மாரி கடைகள்லயே வந்துட்டு உங்களுக்கு சைவத்திலயே வந்துட்டு நெறைய வெரைட்டியா வந்துட்டு சமச்சு குடுக்கறாங்க எங்க ஊர்ல அப்படி தா பண்வாங்க ஏனா அங்க ஊர்ல எப்படினா வயதானவர்கள் நெறைய இருப்பாங்க அவங்களோட பசங்கெல்லா வந்துட்டு ஒரு ஐ டி கம்பெனில வேலை செய்யறதுக்காக ஒரு ஃபாரின்கோ இல்லன்னா வந்துட்டு வேற ஊருக்கோ வந்துட்டு போய்ருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு கொஞ்சோ ரொம்ப வயதாய் ட்டா சமைக்க முடியாதுன்ற ஒரு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சமைக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும் போது வெறும் வெறும் ஒரு வெள்ளை சாதம் மட்டும் வீட்ல வெச்சுக்கிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு ரசமோ ஒரு பொரியலோ ஒரு சாம்பார் மாரி வாங்கிட்டு வந்துட்டு சாப்ட்டுப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு நெறைய பேர் வந்து ம் பண்றவங்க இருக்காங்க அது இல்லாம ப்ப வந்து ஒரு வீட்டுக்கே வந்துட்டு கொஞ்சோ அப்படியே டெலிவர் பண்ற மாதிரி விஷயங்கள்லா கூட நெறைய பேரு ஊர்ல பண்ணிட்ருக்காங்க எப்டின்னு சொன்னீங்கன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு இப்ப ஒரு ரெண்டு பேர் தா இருக்காங்க வயதானவர்கள் அவங்களால வந்துட்டு ஒரு கடைக்கு கூட போய் ட்டு வர முடியாத அப்படின்ற ஒரு சூழல்ருக்கும் போது என்ன பண்வாங்கன்னா ஆ அவங்க பசங்களோ யாரோ வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மாசத்துக்கு மூணு வேளையு வந்துட்டு வீட்ல வந்து கொண்டு கொண்டு வந்து குடுக்கற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம்னா வந்துட்டு காலை வந்து ஒரு உணவு ஒரு இட்லியோ தோசையோ அந்த மாதிரி கொண்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்றம் வந்து அஹ் ஒரு மத்தியத்துக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு சாதம் ஒரு கா ஒரு பொரியலு அதுக்கப்றோ ரசம் சாம்பார் மாரி கொண்டு வந்து குடுத் துருவாங்க அதே மா திரி நைட்டுக்கு சேத்தே வந்துட்டு சில டைம் மத்தியானம் குடுத்துருவாங்க இல்லன்னா நை ட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச சூடா கொண்டு வந்து அந்த மாதிரி குடுக்கறது அந்த மாரில்லா பண்ணிட்ருக்காங்க தோழி அந்த மாரி நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாரி ஆர்டரு பண்ணிட்றாங்க மாசத்துக்குன் சொல்லிட்டு கொஞ்சோ பேமெண்ட் மாரி குடுத்து அந்த மாதிரி ஆஹ் ஃபுல்லா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இவ்ளோ அப்படின் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோன்னா அந்த மாரி கொண்டு வந்து குடுக்கறது இருக்காங்க அந்த மாரி சாப்ட்டு ஒடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையு வராம அந்த மாதிரியு வந்துட்டு நெறைய பேர் சமாளிச்சுட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ஸாவே வந்துட்டு நெறைய பேர் பண்ணிட்ருக்காங்க அப்படின் சொல்லலா அது வந்து டு ஒரு நல்ல விஷயம் தா அப்படின் நா பாக்கறே அதெல்லா வந்து எப்ப பாத்தாலு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அசைவம் வந்து ஒரு கடைல போயிட்டு வாங்கி வாங்கி சாப்பட்றது வந்துட்டு நமக்கோ ம் ஒடம்புக்கு ன் என்னதா ஒத்துக்கிட்டாலு அது வந்துட்டு ஆஹ் டக்குன்னு வந்து காட்டாது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அஹ் நாள் பட ஒரு பிரச்சனைய வந்து தேவயில்லாம காட்டு அத வந்துட்டு நம்ம அஹ் தவிர்த்துக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து அசைவ உணவுகள் வெளிய வாங்கி சாப்பட்றத நிறுத்திட்டு நம்ம வீட்ல முடிஞ்சா செஞ்சு சாப்புடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிறது ஆஹ் நல்லது அப்டின்னு நினைக்கிறே அந்த மாதிரி வந்துட்டு நீங் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அந்த மாதிரிதா ஒரு வீதிக்கு வீதி ஒரு நாலஞ்சு கடையு இருக்கு அதுவும் அசைவமா வந்து ச்சு ந்த மாதிரி வ விக்கிறது ஒரு மெஸ் மாதிரி வச்சு நடத்துறது இந்த பரோட்டா போடு த அந்த மாதிரி விஷயங்கள்ல்லா அந்த வீதியில போனாவே வந்துட்டு வாசனை வர ஆரம்பிச்சிர அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ அசைவ பிரியர்கள் அந்த சாப்புடுற பிரியர்கள் எல்லா அங்க வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து இப்ப அங்க போனாவே வந்துட்டு ஒரு கொத்து பரோ டா சாப்பிலாம் இத வந்து சாப்பலா அ மாதிரி வந்து ஒரு போனாவே அந்த அளவுக்கு வாசனை வரும் அந்த மாதிரி வந்து டிப்ஃர்ன் டிஃப்ரன் யோசிச்சு யோசி பண்ணுவாங்க ஒரு தட்டுவடை செட்டுன்றது வந்து அங்கொ கிடைக்கும் எங்க ஊர்ல அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்படுறதுக்கு இந்த மரிநைய விஷயங்கள் வந்து சாப்பிடுறதுக்குனே பொறந்தவங்கன்னு சொல்லுவாங்கயா இல்லயா அந்த மாதிரி வந்து ஹ டிஃப்ரெண்டா யோசிச்சு ஒன்னொன்னும் பண்ணி அந்த மாதிரி விக்கிறஹ இடமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும் அதுதான் வந்து அங்க போனா வந்துட்டு நம்ம அந்த மாதிரி உணவுகள் சாப்ப லம் பட் நாங்க இப்ப இருக்கிற ஏரியால வந்துட்டு அந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கு நம்ம வெளியபே போய் சாப்பிடுறத தவிர்த்துக்கிட்டு வீட்டுல என்ன மாதிரி சமயல் சாப்பிடலாம் நம்ம கைப்பட செஞ்சு எந்த மாதிரி பசங்களு கொடுக்கலானு அந்த மாதிரி யோசிச்சு பண்றதுதான் நல்லது அப்டின்னு நெனைக்கிறேன் தொழி நீங்க என்ன ந நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லும் போதுதா எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபக வந்தது சமீபத்துல நான் செய்தில நெத்து வந்து பாத்த இப்டித்தான் வந்துட்டு ஒரு தந்தையும் மகனும் வந்து இருக்காங்க மகன் வந்து பார்தீங்கன்னா அவர் வந்து வெளியூ வெளிநடு வெளி நாட்டுல வந்து பாத்தி த்தீங்கன்னா வேல கிடைச்சிருச்சு அவர் வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு தகப்பனார் மட்டும் இருக்காரு தகப்பனார் ஒரு வீட்டல வாடகைக்கு விட்டுட்டு ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி வீட்டல வாடகைக்கு விட்டுட்டு இவ்ர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு வேலையு உணவு வந்து டெலிவரி பண்ற ஒரு இதுல நிறுவனத்து வந்து து இந்த மாரி நா வந்து டெலிவரி பன்னிரு ங்க அப்டிங்கற மாதிரி சொல்லிடாரு னா கட்சில வந் பாத்திங்னா காலைல அந்த உரிமையா இவுங்க வந்து பாத்திங்கன டெலிவரி பண்றவரு வந்து உணவு வச்சுடாரு காலையில மதியோ வந்து உணவு வைக்லானு வரும்போது காலை உணவுவேந்து எலுக்காம இருது அப்றோ டொறும் தட்டுவர் தட்டி பாத்த வந்து அந்த பெரியவர் வந்து டொரு வந்து ஓப்பன் பன்னல செரி என்னட இதுஇதா இருக்குனு அந்த டெலிவரி பய்ய வந்து என்ன பன்னா அப்டினா அக்கபக்கதுல குடியிருந்தவன்டு இந்த மாரி சொல்லிருக்காங்க மாரி இத வந்து துரக்க மாட்டேங்கிறாரு காலையில வச்ச சாப்பாடும் வந்து சாப்பிடல என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் அவங்க பையனுக்கு வந்து போன் பண்ணுங்க அப்டிங்கு போது சரின்னு சொல்லிட்டு அக்க பக்கத்தினர் வந்து அவு வெளிநாட்டுல இருக்க அவுங் பயனுக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரல டோரும் பூட்டிருக்கு அப்டிங்க போது அவர் என்ன பண்ட்டாரு அப்டின்னா பஃபயர் சர்வீஸ்க்கும் போலீஸ்க்கும வந்து அழைப்பு வந்து விடிச்சுட்டாரு அதுக்கப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பின் பேரலாம் வந்துட்டு வந்த போலீஸும் பஃபயர் சர்வீஸும் வந்து பாத்தீங்னா டோர ஒடைச்சு உள்ள போய் பார்கும்போது அவரு குளியல் அறைையில வந்து பா்த்தீங்ன்னா மயங்கி விழுந்துருக்காரு அஹ் அத மயங்கி விழுந்துட்டு அது போய் எப்டின்னே தெரியல எப்படி மயங்கி விழுந்தாரு என்ன ஏதுனு தெர்ல அப்புரியு இவங்க வந்து மீட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அப்றோ கொஞ்ச இத பண்ணியிருகா சொன்ன மாரி ஒரு சோக நிலையும் வந்து இருக்கு இந்த மாதிரி மூணு வேலையு வந்து தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி நம்ம குடுக்குறோ அக்கம் பக்கத்துல வய்சான காலத்துல வந்து நம்ம அவுங்கள கூட வச்சு பாக்ல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சிரமத்த வந்து தருதுன்னு பாத்தீங்களா தொழி
கண்டிப்பா நீங்க சொன்ன நியூஸ் நானு வந்து து டிவில பாத்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அத பாத்துட்டு இந்த மாதிரி எல்லா கூட லைஃப்ல வந்துட்டு நெறய பேர் கஷ்டப்படுறாங்க அப்டின்றத நானு புரிஞ்சுகிட்டே தோழி ஓகே இன்னொரு இணைப்புல சந்திக்கலாம் தொழி நேரமும் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி